ஹலோ ஹலோ
ஒன்வி ஒன்னு பண்லா வரியாடா
இதுனால பொறுமை கேக்குது வாய்ஸ்சு டே
கேக்குதா இப்ப
அப்போ மட்டு எப்புட்றா சவுண்டா கேட்டுச்சு
டேய் நீ் உ வாய்ஸ் இப்போ பொறுமையா கேக்குதடா
நா சொல்றது உனக்கு பொறுமையாதா கேக்குதா
டே செரியான பொறுமையா கேக்குதுடா டே ஓ வாய்ஸு தயவு செஞ்சு எ எதுனா யூஸ் பண்றா
கேக்கதா
இல்லடா டேய்
இல்லியா
பொறுமையா கேக்குதுடா டேய் நீ எதனா யூஸ் பண்றியா என்னா
இல்லயே வெளிய தா வன்ட்டேனே
டே இல்ல சவுண்டு சவுண்டு பட்டன கம் கம்மி பண்ட்டு வா இந்த ஃபோன் பேஸ்றத அதிக படுத்து
அப்டியா இப்ப
ஹாண்டா இப்ப கூட அப்டியே தாண்டா கேக்குது செரிவுடு பாத்துக்கலா
பாத்துர்லா ஆ டேய் அப்போ மட்டோ எப்புர்றா சவுண்டா கேட்டு டேய் என்னா டார்ச்சர் பண்ணா
ஹலோ
ஆல்னா
ஹலோ
கேக்குதா
கேக்குதாடா
கேக்குதுடா
ஹலோ டே
ஹலோ
வெளியே வந்து பேசுறா டே
ஆ கேக்குதா இப்ப
ஹலோ
டே நா கரெக்டாதான்டா பேசினிக்கிற
ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதாடா
கேக்குதுடா ஹலோ
சாப்டியாடா
ஆ
ஹலோ சாப்டியா இல்லையாடா டக்குனு சொல்றா டைம் வேஸ்ட் பண்ணாதடா
சாப்டண்டா சாப்டண்டா
எனக்கு கேக்க மாட்டேதடா
ஹலோ
ஆமான்டா ஆமான்டா என்ன பண்றது சொல்லுடா
டேய் என்னா
இல்லன்னா இப்டியே பேசலான்டா
இப்டியே பேசலாமா
ஓகேவாடா
ஆ சரிடா
டப்புன்னு சொல்றா டே ஓகேவா
அம்மா ஓகேடா
ஹலோ டேய்
ஆ
சாப்டியா
ம் சாப்ட்டன்
ம் ஓகே ஓகேடா என்னா பண்ற?
சும்மாத்தான் இருக்கன்
வரண்டா வரண்டா ஆனா ரூம்மேஷ் வந்தா எப்டி பேச முடியு டேய் இப்ப ரூமேஷ் வந்த எப்டரா பண்றது மெஸ்சேஜலா நீயே சொல்லு எதனா ஐடியா
ஒண்ணுமே பண்ண முடியாதுடா
சொல்ட்றா
இன்னாட சொல்றது
ஹலோ டேய் ஹலோ
ஆ
டேய் கேக்கு தா டா
கேக்குதுடா
ஏன்டா இவ்ளோ
எவ்ளோ லேட்டா மெசேஜ் பண்ற சொல்ட்றா
இல்ல இரேண்டா ஜனாவா கால் பண்றான்டா இப்போ
வெயிட் பண்றா வெயிட் பண்றா இன்னொரு ஜனா கால் பண்றான்டா எதுக்குடா
தெரிய்லியே
அட்டன் பண்ணா என்ன கேப்பா நெனைக்கிற சொல்லு சொல்ட்ற டே அட்டன் பண்ணா என்ன கேப்பா நெனைக்கிற
காஸ்சு கேப்பா
அப்டி நெனைக்கிறியாடா நீயி காசு கேப்பா நெனைக்கிறியா
கேக்க தா நண்பே
ஆ டே அவுனுக்கு வந்து அவு நா கால் பண்ணேன்டா எடுக்கவே இல்லடா அவே சேரி அப்றோ நானு உட்டே ஒரு எத்தன மணிக் தெரிமா ஒரு ஏழ்ர மணிக் கால் பண்றப்பா ஆனா எடுக்கவேயில்ல
நா பேஸ்து கேக்குதாப்பா
செரி எத்தன மணி வரையு இருப்ப ஃப்ரீயா டப்புன் சொல்லு
நா
டப்புன் சொல்ட்றா மச்சா எத்தன மணி வரையு ஃப்ரியா இருப்பேன்னு டப்புன் சொல்லு ஃபாஸ்ட்
ம்
என்ன எ ஃபோன்ல வேற பத்தம்போத் தா சார்ஜரு ஆ பன்னென்ட் மணி வர கண் முழிச்சி இருப்பியாடா
ஆமான்டா என்னாடா நென்ச்சினுகிற என்னிய
ஆ பன்னெண் மணி வரைக் கண்முழிச்சினு இருப்பியா?
ஆமான்டா
உங்க வீட்ல எது சொல் மாட்டாங்ளாடா? ம் சேர் செரிடா ஆ வ ஆ வர வர
ம்
மேல போயிடுவல்ல நீயி ஓனக்காக தனியா மேலே ரூம் கட்டிகிராங்களே அங்க போயிடுவல்ல
ஆ ஹ ஆமா
டே எனுக்கு ஒரு டவுட்டு கேர்ளா போனல்ல எவ்ளோ ஃபால்ஸ்ஸு நீ போன டப்புன்னு சொல்லு அந்த எத்துல ரொம் ப ஃபேமஸான ஃபால்ஸ்ஸல்லா இருக்குல்ல ரெண்டு ஃபால்ஸா நாலு ஃபால்ஸுகாடா போன ஆ இது போட்டிங்கு போட்டிங்கு எங்க போன ரெண்டு வாட்டியா நாலு வாட்டியா?
ரெண்டு வாட்டி போன
போட்டிங்கு ரெண்டு வாட்டி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டிங் எவ்ளோ நேரோ குத்தாங்க ஒனக்கு
டொ ண் டி மி னி அ டொவென்டி மினிட்ஸ்
டொன்டி மினிஸ் செகேண்டு போண்டிங்கு உ
திரி தேட்டி திரி தேட்டிஅவர்ஸ்
செகண்ட் போட்டிங்கு ஃபாஸ்ட்டா சொல்லு டப்புனு ப்பா முனு அவுராடா எவ்ளோ ப்ரைஸ் அதுக்கு ப்ரைஸ் எவ்ளோ செகண்ட் போட்டீங்கு
முன்னூத்தி ஐம்பது பர் பர் பேர் சன்
முணூத்து அம்பது ருவா ஒரு பர்சனுக்கா எத்தன பேரு போனீங்க மொத்தோ போட்டீங்கு இருவது பேரா இருவது பேர் தானே மொத்தமா டூர் போனீங்க
பத்தொம்போது
பத்தொம்பது பேரு போனீங்களா பத்தொம்பது இன்ட்டு முன்னூத்தம்பது எவ்ளோ வருதுன்னு டப்புன்னு போறயிரு பத்தொம்பது இன்ட் முன்னூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி ஆற்நூத்தி ஐம்பது ரூபாவாடா நீங்க போனது? மொத்தமா அவ்ளோ பிரைஸ் ஆயிச்சா?
உ உ
பரவால்லியேடா
அப்றோ வேற எங்க போயிருப்பீங்க இம்பார்ட்டன்டா கொஞ்சோ சி மல பிரதேசத்லா ஆனா எத் தன வாட்டி போனீங்க எந்தெந்த எத்துல நெறையொ மலப்பிரதேசலா இந்தது எந்த எத்துல இல்ல ஒனக்கு போன எடத்துல ரீல்ஸ் எலா போட்டுர்ப்பல்ல
ஆங்க மோ
ஓ அது அறுவரு பாவா இருவது இருவது மினிட்ஸுக்கு அறுவருவா அறுவராப்பா ஓகே ஓகேடா ம் வாகமான் தா மவுண்டென் நல்லா இருந்தது வேற எத்தன எத் எத்தன எடத்துக்குடா போனீங்க யெடோ சொல்றா சும்மா கூப்டு நாலா ரெண்டா அது மாரி சொல்லையா மூணாறு வாகமாணா அவ் வரல வரவேல்ல வர்கலாவா க்கலா போனீங்கோ அப்றோ வந்து அவ்ளதான இந்த மூணு இடத்துக்கு தா போனீங்ளா ஆ
ஆவ் கன்யா கண்யாகுமாரி
கன்னியாகுமா குமாரிக்கு போனீங்ளா டேய் நீயு பேசணு தெரியுல மெசேஜ் மட்டு பண்ணிந்தா வேலேயாவாது நா மட்டுயி தனியா பேசிங்கிற தெரியுல
பேசிந்தான்டா இருக்கேன் இப்ப செரி அப்றோ பண்றன்டா
செரி இரு நா கொணறு கழிச்சி பண்றே
ம்